வணக்கம்
நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கேன் நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கேங்க சாப்பிட்டாச்சா
சாப்டாச்சி
ஆஹ் என்ன சாப்டீங்க
புரியில
என்ன சாப்பிட்டீங்க
ஆ நான் சாலட் சாப்பிட்டேன்
ஓ ஓகே ஓகேங்க நான் என்ன சா சாப்லங்க இனிமேல் தான்
சேரி சேரி
உம் ம் நீங்க ஒரு நாளைக்கு எவ்ளோ நேரம் ஃபோன் யூஸ் பண்ணுவீங்க
ஒரு நாள் ஃபுல்லா யூஸ் பண்ணிட்டே தான் இருப்பேன் கீழே வக்க மாட்டே
ஆஹ் ரொம்ப நல்லது எப்டி உங்களுக்கு கண்ணெல்லாம் வலிக்காதா தலவலி ல்லா எதுவு வராதா
வராது
உம் ஆனா எனக்கு பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் ஒரு ரெண்டு மணி நேரம் தொடர்ந்து பாத்தாலே தலவலிக்க ஆரம்பிச்சிருது
எனக்கு இப்பதான் நான் போன் ரொம்ப பாக்க ஆரம்பிச் கொஞ்சம் நாள் போனா தான் எனக்கு தலவலிக்கும்
அதனால நீங்க இப்பவே பாக்குறத கம்மி பண்ணிக்கீங்க
ஆஹ் சேரிங்க என்ன போன் யூஸ் பண்றீங்க
நான் விவோங்க நீங்க
நான் வந்து சாம்சன்
ஓகேங்க இப்ப நம்மளுக்கு எந்த போன் வந்து நல்லா கேமரா குவாலிட்டி ஜாஸ்தியா நல்லா இருக்கும்
குவாலிட்டி எப்பயுமே ஐ ஃபோ போன் தாங்க
ஐபோன் தான் ஆஹ் அவுரு வச்சிருக்காரு ஐபோனு ஆனா அதுக்கு பாத் பாத்தீங்கன்னா நெறய செக்யூரிட்டி அந்த மாரி கேக்குறனால எனக்கு அது பெருசா புடிக்கறது இல்லங்க ஏண்ட்ராய்டு மொபை யூஸ் பண்ணியூஸ் பண்ணி அதுல எனக்கு என்னமோ
அதுக்கும் ஐபோன் புடிக்கலவங்களு க்கு சாம்சங்லேயே வந்து இருக்கு ஃபோனு அது வந்து அந்த இப்ப பென்சில் வச் அச்சி ஒன் வருது பாத்தீங்களா
ஆஹ் ஜேரி நான் பாக்கலங்க அந்த அளவுக்கு அப்டேட் ஆக்
உம் சேரி சேரி இப்ப லேட்டஸ்ட்டா ஒரு போன் வந்திருக்கு அந்த போன் வந்து நல்லா இருக்கா ஆப் ஆப்பிளோட இது நல்லா இருக்கு
சரி சரிங்க என்ன மாடலு
எஸ் டுவெண்ட்டி சிக்ஸ்சுன்னு நெனைக்கிறேன்
அப்படியா சரி சரிங்க பாக்கலாம் நான் சரிவா ஃபோன் வாங்கி ஒரு அஞ்சு வருஷம் இருக்கும் அதனால ஒரு ஃபோன் வேற ஒரு நல்ல ஃபோன் வாங்கணும் அப்டின்னு தாங்க நெனச்சிட்டுருக்கேன்
எஸ் டுவெண்ட்டி டூ சாம்சங் கேலகஸி எஸ் டுவெண்டி டு அது பென்சிலோட வரும் நல்லாதான் வந்து குவாலிட்டியும் ஆப்பிள் மாரியே
சரிங்க ஆமா இவரும் அதான் சொல்லிட்டு இருந்தாரு ஆஹ் ஏதோ ஒரு இதுக்கு இக்கு முன்னாடி ஒரு மாடல் வந்துச்சு சரி இந்த மாட்டு வனம் வாங்கிறியா அப்படின்னு கேட்டு விட்டாரு அப்ப ஒரு ஒன் இயருக்கு முன்னாடி சாம்சங்ல கொஞ்சம் பரவால்ல பெஸ்ட்டா இருக்கு
ஆஹ்
என்னா நான் கேமராதான் மெயினா கேட்டிருந்தேன் நம்ம மத்தபடி நம்ம எங்க வேற எல்லாம் என்ன நாங்க யூஸ் பண்ண போறோம் வீட்டுல இருந்துட்டு உம் நம்ம எங்காவது போனா போ தேடு பாபோம் அப்புறம் ஏதாவது ரீல்ஸ் பாப்போம் யூடியூப் பார்போம் அவ்ள தான் தானுங்க அதுக்கு அதுவே போதும் அஹ் அப்படின்ட்டு சொல்லியிருந்தே அப்புறம் சரி அந்த டைம்ல வாங்க முடியல
ஆமா காலையில ஏன்சோன்னே போன் பார்ப்பீங்களா
ஆஹ் காலையில எழுந்ததும் பார்க்க மாட்டேன் சும்மா ஒரு ரேண்டமா என்ன ஏதாவது மெசேஜ் இம்பார்டன்ட் மெசேஜ் ஏதாவது வந்திருக்கா ஸ்கூல்ல இருந்து ஏதாவது அனுப்பிருக்கு இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்பேன் அப்புறம் வேலை எல்லாம் முடிச்சதுக்கு போன் தான் இப்ப பாத்தீங்கன்னா பாப்பாவ எட்டு மணிக்கு அவளுக்கு வேன் வருது அப்படின்னா அவளை அமிச்சி விட்டுட்டு அஹ் வீட்டு வேலைய எல்லாம் ஒரு பத்து மணி வரைக்கும் இருக்குங்க அத முடிச்சுட்டு பத்து மணிக்கு உக்காந்தா ஒரு ஒரு மணி வரைக்கும் பாப்பேங்க ஆஹஹா கேம்ஸ் விளையாட மாட்டாங்க ஃபஸ்ட்டு விளையாண்டுருந்தேன் இப்ப விளையாடுறது இல்ல அது என்னமோ ஒரு நாட்டா இருக்குறது இல்ல அஹ் எந்த ஆப்புனா உஹம் இதுதாங்க இன்ஸ்டா வாட்ஸ்அப் பேஃபேஸ்புக் உம் இதுதான் ஜாஸ்தியா இருக்கும்
சரி சரி நானும் இன்ஸ்டாகிராம் தா யூஸ் பண்ணும் இல்லைன்னா ஃப்ரீ ஃபயர் ஆடுவேன் கேம் கேம்
ஓகே ஓகே ஆஹ் அது என் பொண்ணு விளையாட அவளுக்கு மூணு வயசு தான் ஆச்சு ஆனா அவங்க என்னன்ன கேம் விளையாடுறாங்கன்னு எனக்கே தெரியாது என்னென்னமோ சொல்லுவாங்க என்னா உம் ஆஹ எனக்கு ஒண்ணுமே தெரியாது ஆஹ் ஏன்னா ரோப்ளாக்ஸ்ன்னு ஒரு ஏதோ ஒரு கேம் இருக்கு க்குதுன்னு சொல்லுவாஹ் ஃபுல்லா விளையாடுவாங்க உம் சில பே ஆனா வந்து கேட்டோம்னா எல்லாம் நல்லா தெளிவா சொல்லி் கொடுப்பாங்க நம்மளுக்கு அந்த அளவுக்கு டைம் இருக்கிறது இல்ல அப்புறம் அந்த அளவுக்கு பொறுமை இருக்கிறது இல்ல கேம் விளைய அதாவது நம்ம இன்ஸ்டா ஆஹ் பேஸ்புக் பாக்குற அளவுக் பா நம்ம எப்டி விரும்பி பாக்குறோ அந்த அளவுக்கு கேம்ஸ் இ தெரிஞ்சுக்கணுனு ஒரு விருப்ப இல்ல அதனால செரி நீயே வாழ நீ என்னம்மோ பண்ணு அப்டின்ட்டு விட்ருவே
சேரி சேரி ஆனா கொழந்தைங்களுக்கு அவ்ளவா ஃபோன் குடுக்கவே கூடாது
கண்டிப்பாங்க கண்டிப்பா நீங்க சொல்ற து நூத்துக்கு நூறு உண்மதா ஆ ஆமாங்க அப்போ தே வையில்லாத சில விஷயங்களெல்லா வருது
கூடயெ
ஆமாங்க கண்டிப்பாங்க
தில்லையிப்ப
இப்ப பாத்தீங்கன்னா ஒரு அதாவ்து யாருமே தெரிஞ்சவங்களைமே நம்ப முடியறதில்லைங்க அதுவு நம்ம ஒரு பெண் கொழந்தய வச்சிருக்கோ அப்டின்னா ரொம்பவுமே வந் து கண்ணுல வெளக்கெண்ணய ஊத்திட்டு தா இருக்கணுங்க எங்க போறாங்க வர்றாங்கனு பாத் துக்கிட்டுதா இருக்கணு இப்ப வீட்டுக்கு வெளிய வெளையான்ட்ருக்காங்கனா அவுங்களே அம் நம்ம அஞ்சு நிம்சத்துக்கு முன்னாடிதா பாத்துருப்போ திடீர்னு காணாம போயர்றாங்க யா ராது இது பண்ணிர்றாங்க அ தூக்கிட்டு போயிர்றாங்க ஆ கண்டிப்
அது என்னதா அதுலருக் கோ வந்து தூக்கிட்டு போறது அவுங்களு யோசிக்கணு நம்பளுக்கு ஒரு கொழந்தருக் க்கு இப்டி கஷ்டப்படுவாங்க எ துமே யோசிக்றதில்ல
ஆ அவுங்கள எல்லா அவுங்களுக்கு எந்த ஒரு தண்டனையு குடுக்க மாட் டிறாங்க ஆண்டவ உம் மேலும் மேலு நெறைய தவறுகள் நடந்துகிட்டுதாருக் க்கு ஆனா இதுக்கான தீர்வு எதுவுமே இ இல்லாம போயிருதுங்க அதாவது அந்த அந்த இன்சிடென்ட் நடக்கும் போது அதை பத்தி பேசுறாங்க அதுக்கப்புறம் ஒரு வாரம் ஆனா எதுவுமே நடக்காத மாதிரி அவங்க அவங்க அவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுறாங்க அதே மாதிரி தப்பு செஞ்சவன் வந்து திரும்பவும் அந்த தப்பத்தை பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க
திரும்ப இதே நியூஸு எ எத்தனை பேர் பண்றாங்க ஆனா யாருக்குமே தண்டனையே இல்லை பண்ணி எதோ ஜாலியா ஏதோ ஒரு வேலை மாதிரி பண்ற மாதிரி பண்ணிட்டு போறாங்க
நம்ம வந்து ஒரு கொழந்தைககிட்ட ஃபோன் கொடுக்கறதுக்கோ டிவி பாக்குறக்கு எப்ப பாத்தாலு வேற இந்த மாரி ஒரு பேடான நியூஸாவே வருது கெட்ட நியூஸாவே வருது அங்க டிவி பாக்கவு அளவு பண்ண முடியறதுல்ல போன் பாக்குறக்கு நம்மளு பயமாருக்கு நம்ம ஃபோன்ல என்னென்ன நம் உம் என்னென்ன வரு மோ அப்டிங்கற மாரி நம்ம அந்த இது தல்றது தான தள்ளிட்டே இருந்தா அது ஏதா ஒன்னு வருது நல்லது வருது கெட்டது வருது சில விஷயங்கலா பாத்தீங்கனா கொழந்தையே கத் த்துக்குறாங்க நல்லது நல்ல விஷயங்கள அதே சமய பாத்தீங்கனா கெட்ட விஷயத்தையு கத்துக்க கூடாது இல்லயா அனா இப்ப இருக்குற காலகட் த்துல பாத்தீங்கனா ஸ்கூல்யே எல்லாமே சொல்லி கொடுத்துறாங்க ஹ செல்படி பத்தி எல்லாமே நல்லா சின்னவ ஹ அதாது ஒரு எல்கேஜிலிருந்தே வந்து தெளிவா சொல்லி் கொடுக்குறாங்க
உம் உம் கண்டிப்பா கண்டிப்பா
ட்டணும் இப்ப பாப்பாவே பாத்தீங்கனா சும்மா ஹ என்னென்ன பேட் டச்சது குட் டச்சது அந்த மாரி ஹ ஃபஸ்ட்டாண்டர்ட் டுலந்தே அவுளுக்கு சொல்லி் கொடுத்துட்டாங்கங்க அவுங்களுக்கு அந்த மாரி ஏனா அவுங்க ஸ்கூல் பஸ்ல தா போறாங்க வர்றாங். க அப்படி இருக்குற பச். ச்சத்துல அவுங்களுக்கு வந்து இதல்லா தெரிஞ்சிருக்கறது ரொம்ப நல்லது. இப்பத் ஹ வெளிய போ. டியூஷன் போறாங்க. அங்கயே. ஆஹ அங்க சின்ன பசங்களு வருவாங்க. பெரிய. பசங்களு வருவாங்க. ம்ச் அவுங்க மை. டு எப்டி இருக்குன் சொல்ல முடியாது. சின்ன பசங்களுக்குமே அது என்னன்னு உம் உஹம் ஆமாங். க. அதாவது சின்ன பசங்களுக்குமே பாத்தீங்கன்னா ஆஹ தப்பு எது சரி எதுனு தெரியாது. சில பேட் வேர்ட் எல்லா பேசுவாங்க. ஆனா அத பாத்து நம்ம குழந்தைகளு கத்துட்டு வந்தரக்க கூடாது இல்லையா. அதுக்கு பயப்பட வேண்டியதா இருக்கு.
கரெக்ட்டு தாங்க.
நீங்கல்லா எப்படிங்க. உஹம் சின்ன வயசுல எப்படி வளந்தீங்க.
சின்ன வயசுல வந்து போன் எல்லா அவ்வளோவா இருக்கவே இருக்காது. அப்பதா டச் போன் வந்த காலோ.
ஆஹ ஆமாங்க.
அதனால. நம்ப வெ வெளியில வெளாண்ட்டு.
ஆஹா.
இப்ப கூட வந்து கொஞ்ச நாள் வெளில. தா வெளையாண்ட்டிருந்த இப்ப ரொம்ப வெயில் இருக்குறதுனால. போ முடில்ல.
சேரி சேரிங்க. ஆனா நம்மல்லா அப்படி இருந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா அஹ நம்ம வெளிய போய் வெளையாடுறதுக்கு ஒரு சுகந்திர கெடச்சது. ங்க அந்த மாரி யாரோ ஒரு. ஒரு ஆஹ வெளிய இருந்து வர்றவங்க. யாரும் அந்த மாரி. கெட்டவங்களாவோ. அதிகமா நம்ம பாத்தது கெடையாது. ஆனா இப்பதா வந்து. வந்து இந்த மாரி நெறைய நியூஸ்ங்கல்லா வருது.
உஹம்.
யாருமே ஹ எல்லாருமே அவ்ளோ அன்பாவும் இதாவும் நடந்து. இருக்குவாங்க.
ஆமா
அப்போ நம்ம ஒரு நம்ம ஒரு வீ நம்ம வீட்டு கொழந்தை வந்து எங்கயோ ஒரு தெருவுல வெளையாட்டுட்டு இருக்குன்னா அந்த கொழந்தைய கூப்பிட்டு வந்து நம்ம வீட் ல விட்டுட்டு போவாங்க
ஆமா முன்னால் நம்பிக்கையா எல்லா பண்ணலாம் இப்ப வந்து அது பண்ணவே முடி
இருந்தாங்க ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அந்த தெருவுல இரு இருக்கிறவங்களே அந்த கொழந்தைய துக் துக்கிட்டு போயிடுறாங்க பணத்துக்காக நெறைய பேர் இந்த மாரி வேலையெல்லாம் செய்றாங்க என்னன்னமோ பண்றாங்கங்க நாட்டுல என்னென்னமோ நடக்குது உம் கண்டிப் ப்பாங்க நீங்கங்க வீட்ல எல்லாரும் எத்தனை பேரு இருக்கீங்க
வீட்ல வந்து ஜாயிண்ட் ஃபேம்லி தான் ஒரு பத்து பேர் இருக்கோம்
அப்பா சரிங்க கண்டிப்பா நீங்க இந்த அஹ உங்க ஃபேமிலில யாரெல்லாம் இருக்கீங்க எந்த மாரி சந்தோஷமா இருக் இருப்பீங்க அப்டிங்கறத அடுத்த பதிவுல சொல்லுங்க
சரிங்க வணக் வணக்கம் நன்றி உங்க கூட பேசினது ரொம்ப சந்தோஷம்
குந்தாங்க சந்தோஷமா இருக்கேன் ஓகேங்க